வணக்கம் கேக்குதுங்களா வணக்கம் வணக்கம் சகோதரா கேக்குதுங்களா பேசு
ஹல் வணக்கம்
ஆஹ் வணக்கம் கேக்குதுங்களாப்
ஆ கேக்குதுங்க உங்களுக்கு கேக்குதுங்குளா என்ன பண்றீங்க
அ இருக்கேன் டி வி பாத்துட்ருக்கே நீங்க என்ன பண்றீங்க
நானு சும்மாதாங்க இருக்கே சாப்ட்டாச்சுங்ளா
ஆ சாப்ட்டேங்க மதியோ நீங்க சாப்ட்டீங்ளா
ஆஹ் நான் இனிமேல் தாங்க சாப்பிட்ணும்
சேரி சேரி நைட்டுக்கு இன்னும் யோசிக்கணும் ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸ் மாரி பண்ணலான்னு இருக்கேங்க
ஓ தக்காளி சாதம் அது மாதிரிங்களா
ஆஹ் தக்காளி சாதம் புதினா சாதம் அந்த மாரி ஏதாச்சும் ஒண்ணு ட்ரை பண்ணலான்ட்டு
செரி ஓகேங்க எல்லா வொர்க்கும் முடிஞ்ச்சுங்களா ஆஹ் இன்னும் இல்லங்க
சரி சரிங் மதியம் என்ன சாப்ட்டீங்க
மத்தியானம் தயிர் சாப்பாடு சாப்பிட்டேங்க நீங்க என்ன சாப்பிட்டீங்க
ட்டு ராகி சேமியா சாப்பிட்டேங்க
ஓ ராகி சேமியா சாப்பிட்டீங்களா அது என்ன ஸ்வீட்டுல ஸ்வீட்டும் இருக்கு அதுல பாத்தீங்கன்னா காரமும் இருக்கு அதுல நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா
நான் அதுல வந்துட்டு இனிப்பு தாங்க சாப்
இனிப்பு நீங்க எப்படி இந்த நாட்டு சக் ர தான் போடுவீங்களா இல்ல நார்மல் ஒயிட் சுகரே போட்டுக்கலாம்ங்களா
ஆ இல்லைங்க இனிப்புக்கு நீங்க வந்து நாட்டு சக்கர தாங்க போடணும் வெள்ள சக்கர போட்டீங்கன்னா அந்த டேஸ்ட் உங்களுக்கு வராதுங்க
ஓகேங்க
நீங்க வந்து நாட்டு சக்கர போட்டு சாப்ட்டு பாருங்க கொஞ்ச டேஸ்டு கொஞ்ச உங்களுக்கு நல்லாயிருக்கு
ம் சேரிங்க அது கூ ட ஏதாச்சு வேற ஏதாச்சு மிக்ஸ் பண்ணுங்ளா
புரியலங்க
அது கூட ஏதாச்சு மிக்ஸ் பண்ணுங்களா கேக்குறே
ஆ ஆமாங்க நீங்க வந்து அந்த ராகி சேமியாவ வேக வச்சு நீங்க எடுத்துக்கோங்க ஒரு வட சட்டில வந்து அத கொஞ்சோ வந்து கொஞ்சோ வேக வச்சதுக்கப்பற நல்லா ஒட்டி போய் இருக்குங்க அத அப்டியே தனித்தனியா பிரிச்சு விட்டுட்டு அதோட கொஞ்ச உங்க இனி உங்களுக்கு இனிப்புக்கு இனிப்பு சுவை எந்த அளவு வேணுமோ அதுக்கேத்த மாரி நீங்க வந்து இனிப்பு போட்டுக்லா இனிப்பு துருவன தேங்கா இருக்குல்லைங்க துருவன தேங்கா அப்ற கொஞ்சமா வந்து நீங்க வந்து நெய் நெய் போட்டு நெய் போட்டுக்கோங்க நெய் போட்டு நீங்க சாப்டிங்கனா உங்களுக்கு டேஸ்ட்டு கொஞ்சோ நல்ல டேஸ்டாவே இருக்கு
ஓ சேரிங்க நெய்கீது ஊத்தணுங்களா உள்ள
நெய்யுங்களா நெய் வந்து நீங்க அந்த கடைசியா அந்த சக்கர தேங்கா துருவல்லா போடும்போது நீங்க வந்து நெய் ஊத்திக்கோங்க
ஓ சேரி சேரிங்க அது காரத்துக்கு பாத்தீங்கனா அது வெங்காயோ மெளகா அது எல்லாமே சும்மா எப்பவுபோல க கடுகு கருவேப்பல் எண்ணெய்லா ஊத்தி தாளிச்சி இத போட்டு அப்டியே இந்த சேமியா இது பண்ற மாரி பண்ணா வேல முடிஞ்சி ஏங்க
ஆமாங்க ஆ இதே ஆனா நீங்க வந்து வெள்ள சேமியா பண்ற அணில் சேமியா பண்ற மாரி நீங்க பண்ணுனீங்கனா இது ரொம்ப கொலஞ்சிருங்க அது இதே மாறி இட்லி பாத்திர நீங்க வந்து வேக வச்சு எடுத்துக்குங்க வேக வச்சு எடுத்ததுக்கப்றறோ நீங்க சொன்ன மாரி கொஞ்சமா எண்ண ஊத்தி கடுகு, கருவப்பில்ல சில நேரத்துல சில பேரு க்கு வாய்க்கு நல்லா தென்பட்றதுக்கா கடல பருப்பு கூட போடுவாங்க கல்லப்பருப்பு போட்டு நல்லா தாளிச்சு விட்டுட்டு வரமிளகா காரத்துக்கேத்த மாரி போட்டுக்கோங்க வேணுனா உங்களுக்கு விருப்போ இருந்தா ஒரே ஒரு தக்காளி போடலா நீங்க
ஓகேங்க இது வேக வெக்கறக்கு பாத்தீங்னா எப்டி தண்ணீல நனச்சா இட்லிப் பாத்தரத்துல வெக்கணுங்களா இல்ல தண்ணீல நனைக்காம் வெக்கணுங்களா
இல்லைங்க நீங்க தண்ணீல நனைக்காம் வச்சீங்ன்னா இது வந்து மொருமொருன்ருக்குங்க நீங்க வந்து ஒரு பாத்தரத்துல வந்து கொஞ்சமா ஒரு பின்ச் வந்து உப்பு போட்டு கோங்க உப்பு போட்டுட்டு சுடு தண்ணி அல்லது பச்சத்தண்ணில பச்சத்தண்ணி நீங்க இது பண்ணிட்டு ஒரு பாக்கெட் சேமியானா அந்த சேமியா முழுகற அளவுக்கு நீங்க தண்ணி ஊத்திக்கோங்க தண்ணி ஊத் அஞ்சு ஒரு மூனுலருந்து அஞ்சு நிம்ஷத்துக் வரைக்கு நல்லா அத ஊற விட்ருங்க ஃபஸ்ட்டு நல்லா ஊறுன ந அ இது நல்லா ஊற விட்டதுக்கப்பறோ நீங்க வந்து இட்லி பாத்தரத்துல வந்து கொஞ்ச தண்ணி ஊத்தி அந்த தண்ணி நல்லா வந்து கொதிக்க வைங்க கொதிக்க வச்சதுக்கப்பறோ நீங்க இட்லி ஊத்துவீங்ல அந்த இ இட்லி தட்ல வந்துட்டு இந்த இந்த ஊற வச்சிருப்பீங்க த ஊற வச்சிருக்கீங்ல ராகி சேமியா
இந்த ஆமாங்க
அத வந்து தண்ணிய நல்லா புழிஞ்சு வி ட்டுட்டு அத அப்டியே அந்த இட்லி தி அந்த ந்தே இந்த இட்லி தட்டு மேல துணி போட்ருப்பீங்ல அது மேல அப் டியே நீங்க வந்து வைங்க அந்த இட்லி தட்டு மேல கொஞ்சு கொஞ்சமா வச்சுட்டு ஒரு ஒரு பத்துல இருந்து ஒரு பதனஞ்சு நிம்ஷோ வரைக்கு நல்லா அத வந்து வேகவுடுங்க உங்களுக்கு எப்டி வந்து வேகறத கண்டுபிடிக்கணுனா அத தெறந்து பாத்தீங்கனா அந்த வெந்துட்ருக்க சேமியாவ நீங்க கைல எடுத்து நசுக்னீங்கனா நல்லா வந்து மெதுவா இருந்துச்சுனா வெந்துருச்சுன் அர்த்தோ
ம் ஓகே சகோதரி
நீங்க வந்து சூடா எடுத்து நீங்க ஒடனே தாளிச்சீங்ன்னா ச அந்த சேமியா வந்து ரொம்ப வந்து கொழஞ்ச மாரி ஆயிரு நீங்க இத வந்து அந்த ஆறுன கொஞ்ச அந்த சேமியா கொஞ்சோ ஆற விட்டு நல்லா அந்த சேமியா வந்து கொஞ்சோ உதிர்த்து விடுங்க உதிர்த்தி விட்டதுக்கப்பறோ நீங்க தாளிச்சு சாப்ட்டீங்ன்னா நல் நல்லா கொஞ்ச உதிரியா உங்களுக் நல்லா டேஸ்ட்டா கொஞ்ச நல்லாருக்
ஓகே ஓகே சகோதரி வேற வேற ம் வேற எல்லா எது தெரியாதா சகோதரி
ஆஹ் இதுலே இதுலயே வந்துட்டு இன்னு இன்னோரு விதமா ஒன்னு நீங்க பண்ணீங்னா ப சாப்பட உங்களுக்கு ரொம்ப சுவையா இரு
இன்னோனு என்னன் தெரிஞ்சுக்கலாம்களா
ஆஹ் இதுல வந்து எந்த மாரினா நீங்க இதுல வந்துட்டு கொஞ்சோ வந்துட்டு நீங்க இது மாரி வேக வெச்சு எடுத்துக்கிறீங்கல்ல வேக வச்சு வே வேக வச்சு எடுத்துக்கறதுல வந்துட்டு கொஞ்சமா நீங்க பால் இருக்குலீங்க
ஆமா ஆமாங்க
கொஞ்சோ நீங்க வந்து ஊத்தி கொஞ்சமா வந்து வெள்ள சக்கர நீங்க போட்டு சாப்ட்டா கொஞ்சோ டேஸ்ட்டு நல்லாருக்கு அப்டி உங்களால பால் ஊத்திக்க புடிக்கலேன்னா தேங்கா பால்ருக்
ஆமா ஆமாங்க
தேங்கா நல்லா திருவி அந்த பச்சப்பால் இருக்குல்லீங்க தேங்காய் தேங்கா பால வந்து காச்சாம அப்டியே வடிகட்டி எடுத்து வச்சிருப்பீங்கல்ல
இப்ப தேங்கா ஒரு நிம்ஸ்சிருங்க தேங்கா பாத்தீங்னா துருவிக்கிட்டு அது வந்து மிக்சி ஜார்ல போட்டு தண்ணி ஊத்தாம அரைக்கணுமா தண்ணி ஊத்தி அரைக்கணுங்ளா
இல்ல இல்லைங்க நீங்க தேங்காய் திருவல போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஊத்தி நீங்கள் அரைச்சிங்கன்னா ஒரு பேஸ்ட்ட் மாரி வருங்க அதோடு நீங்க கொஞ்சம் ஒரு ஏலக்காய் போட்டுருச்சின்ன்னா கொஞ்சம் நள்ள உங்களுக்கு மனமாவும் இருக்கும் அரைக்க சாப்பிடடுறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு மனமாவும் இருக்கும் சீக்கிரமா வந்து செரிமானமவும் உங்களுக்கு கொஞ்சம் ஆகும்
ஆஹ் சேரிங் சகோதரி
நீங்க நல்லா வந்து தேங்காய் பால நல்லா நீங்க அரைச்சி எடுத்துட்டு நல்லா வந்து ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வந்து வடிகட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு முதல் பால் இரண்டாம் பால்னுு சொல்லி ரெண்டு பால் உங்களுக்கு கிடைக்கும்
ந ஓகேங்க
அதுல வந்து அதுல வந்துட்டு மொத பாலை நீங்க ஊத்தி அந்த ஆற வச்ச அந்த அந்த ராகி சேமியா வேக வச்சிருப்பீங்கலங்க அந்த சேமியால வந்துட்டு அந்த பாலை ஊத்தி நீங்க சுவைக்காக அந்த இனிப்புக்காக வந்துட்டு நாட்டு சக்கர இது நாட்டு சக்கர இருக்குல்லைங்க நாட்டு சக்கரைய போட்டு நீங்க பெசிஞ்சி சாப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு அது வந்து இடியாப்பத்தோட பிளேவர் நமக்கு வந்து குடுக்கும்ன்னு சொல்லுவாங்க
ஓ சூப்பர்ங்கலே பல வகையான வித்த கைல வச்சிருக்கீங்க போல
அப்புறம் வந்து சமையல் பண்ற பெண்கள் கிட்ட கேட்டீங்கன்னா சமையல் குறிப்புதானே சொல்லுவாங்க
மாவு அடிக்கொருக்க பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜல வச்சாலுமே புளிச்சுது அந்த புளிக்காம இருக்குறதுக்கு ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் இருக்குங்களா
புளிக்காம இருக்கிறதுக்குலாம் டிப்ஸ் இல்லைங்க நீங்க வந்துட்டு அந்த மாவை வந்து கிளைமேட்டுக்கே வந்து நம்ம இத ஆயிரும் நம்ம மாவை நம்ம ஆட்டினாலுமே ஒரு ரெண்டு மூணு நாளைக்குள்ள நம்ம அந்த மாவை வந்து தீத் தரனும் நீங்க ஒரு வாரம் பத்து நாள் வச்சு இந்த மாவ நீங்க சாப்டாலும் உங்களுக்கு கெடுதலு அந்த மாவு வந்து புளிச்சு போனா நம்மளால சாப்பிடவும் முடியாது அது நமக்கு வேஸ்டு தான் ஆகும் நீங்க வந்து அளவோ அளவோட நீங்க ஆட்டி வச்சு நீங்க உபயோகப்படுத்துனீங்கன்னா அது உங்க உடம்புக்கும் நல்லது உங்க ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது
ஓகேங்க சில பேரு பாத்தீங்கன்னா புளிப்பா இருக்குன் சொல்லிட்டு லைட்டா சுகர் ஆட் பண்ணுன்னா அந்த புளிப்பு தெரியாதுன்னு சொல்லிட்டுருப்பாங்க அது மாரி உங்ளுக்கு ஏதாச்சு ஐடியா தெரியுமான் சொல்லிதா கேட்
ஆஹ் நீ சப்போஸ் உங்ளுக்கு வந்து புளிப்பு தெரியாம நீங்க வந்து சக்கரை நீங்க ஆட் பண்ண வேணா அந்த புளிப்பு தெரியாம இருக்க கொஞ்சொ அதோட வந்துட்டு கோதும மாவோ அரிசி மாவோ மைதா இது எதயாவது மூண்ல ஒரு மாவ ஒரு ஸ்பூ பூன் ரெண்டு ஸ்பூன் நீங்க கலந்து விட் டு நல்லா நீங்க வந்து தோச ஊத் கொஞ்சொ நல்லா கிறிஸ்பியாவு உங்களுக்கெடைக்கு அந்த புளிப்பு புளிப்பு சுவை வந்து உங்களுக்கு அதிக வந்து தெரியாது தோசைல உங்களுக்கு அதிக தெரியாது
ஓகே சகோதரி வேற வேற ஏதாச்சு உங்ளுக்கு டிஷ் தெரியுமா
டிஷ்ன்ன நீங்க ஏதாவது கேளுங்க நான் அந்த மாரி உங்களுக்கு நா சொல்ற நானு
ஆ பூரிக்கு ஏதாச்சு குருமா எப்டி வெக்றதுன்னு உங்ளுக்கு தெரியுமா
பூரிக்கு குருமா பூரிக்கு வந்து கெழங்கு மசால் அந்த மாரிங்ளா
ஆ ஆமா ஆமா
ஆஹ் பூரிக்கு வந்து கெழங்கு மசால் எப்டி பண்றதுன்னா உருளக்கெழங்கு இருக்குல்லங்க உருளக்கெழங்கு வந்து உங்களுக்கு உருளக்கெழங்க சாப்ட அதிகமா புடிக்குன்னா ஒரு அஞ்சுல இருந்து ஆறு உருளக்கெழங்கு நல்லா வந்து குக்கர்ல கொஞ்ச தண்ணி ஊத்தி கொஞ்சமா அதுலயே ஒரு பின்ச் உப்பு போட்டு ஒரு ஒரு அஞ்சாறு விசில் நீங்க விட்டு உருளக்கெழங்கு நல்லா வேக வெச்சிருங்க
ஆஹ் ஓகேங்க வேற
வேக வெச்சுட்டு அந்த உருளக்கெழங்கோட தோளல்லா வந்து நீங்க எடுத்துர்ணு தோலல்லா எடுத்து விட்டுட்டு அந்த உருள வந்து அப்டியே கொஞ்சொ ஓரளவுக்கு கையிலே
உருளக்கெழங்க நல்லா வேக வெச்சுக்கணுங்ளா
ஆஹ் அதான் நீங்க விசில் வந்து ஒரு அஞ்சுல இருந்து ஆறு விசில் விட்டீங்கன்னா உருளக்கெழங்கு நல்லா வெந்து வந்துரு உங்களுக்கு
ம்
அத நீங்க வந்து கையிலயே அப்டியே கொஞ்ச வந்து ஒண்ணுக்கு ரெண்டா கொஞ்சொ பெரிய பெரிய துண்டா நீங்க வந்து கட் பண்ணிக்விடுங்க ரொம்ப வ ரொம்ப வந்து நீங்க கட் பண்ணி வந்துட்டு அது ரொம்ப வந்து தூள் மாறி போயிரு உங்களுக்கு வந்து சாப்பிடும்போது கொழம்புல வந்து கரஞ்சிரு நீங்க வந்து ஒரு பெரிய பெரிய துண்டா ஒரு உருளக்கெழங்கு வந்து ரெண்டு ரெண்டா கட் பண்ணிக்கோங்க வெந்ததுக்கப்ரோ
ஆஹ் ஓகே
ஆ அதுக்கப்ரொ வந்துட்டு நீங்க என்ன பண்றிங்கன்னா கொஞ்சமா எண்ண ஊத்தி கொஞ்சமா எண்ண ஊத்தி கடுகு கருவேப்பிலை வேணுன்னா உங்களுக்கு வந்து கள்ளப்பருப்பு கூட நீங்க போட்டுக்லா அதுக்கு கள்ளப்பருப்பு போட்டுவிட்டு இதுக்கு வந்து பச்சை மிளகா போட்டுக்கோங்க பச்சை மிளகா போட்டீங்ன்னா கொஞ்சொ உங்களுக்கு சுவை கொஞ்சொ நன்றாக இருக்கு
பச்சை மொளகாங்களா வரமொளகா யூஸ் பண்ணா
தாளிக்கும் போது வரமிளகா யூஸ் பண்ணா உங்களுக்கு அந்தளவுக்கு சுவை இருக்காது நீங்க அதுக்கு பதிலா வந்து மசாலா தூள் நீங்க ஆட் பண்ணிக்லா கராத்துக்கேத்தா மாரி பச்சமெளகா போடாட்டி மசாலா தூள் அதுக்கேத்த மாரி நீங்க ஏதாவது நீங்க ஆட் பண்ணி நீங்க
நா முன்னாடி போன ஆ
ஆஹ் அதா நீங்க வந்துட்டு கொஞ்சொ எண்ண ஊத்தி கடுகு கருவேப்பில்ல வெங்காய பச்சை மிளகா போட்டு நல்லா கொஞ்சொ வதக்கி விட்டுருங்க வணக்கி விட்டுட்டு கொஞ்சொ வெங்காய இருக்கலங்க வெங்காய வந்து நெறையா போடுங்க வெங்காயத்த வந்து குட்டி குட்டி லேயரா நல்லா நீள நீளமா நீங்க வந்து கட் பண்ணுங்க நிறைய வெங்காய இதுக்கு போடுனிங்கனா இந்த பூரி கிழங்கு மசாலாவுக் வந்து அதிகமான வெங்காய போட்டாதா வந்து சாப்புட கொஞ்சோ நல்லா இருக்குனு சொல்வாங்க
ஓஹோ ஓகேங்க
வெங்காய நல்லா போடுதுக்குப்பற தக்காளியோட குவான்ட் தக்காளியோட அளவு வந்து கொஞ்சோ கம்மியாவே நீங்க
இது கூட எக்ஸ்ட்ரா பாத்தீனா இந்த ஜோய எல்லா ஆட் பண்ணிலாங்களா ஆ
ஆ ஜோயோ நீங்க போட் டீங்னா அந்த அளவுக்கு சுவை இருக்குமான் நா இது வரைக்கு அத வந்து ட்ரை பண்ணதில்ல நீங்க வேணுனா ரொம்ப சின்ன ஜோயா சொல்லுவாங்ள அந்த மாரி ஜோயா நீங்க போட்டு வேணா யூஸ் பண்ணி பாருங்க எப்புடி இருக்குனு
ஓஹோ சேரிங்க அதா கேட்ட அப்புற வேற அது கூட கேரட் பீன்ஸ் போட்டுக்லாங்களா
ஆ நீங்க கேரட் பீன்ஸ் போட்டுக்கு போட்ற மாரி இருந்தீங்ன இந்த உருளக்கிழங்க நீங்க போடுதிதிதி உருளைக்கிழங்க போடாம கேரட் பீன்ஸ் போடுங்க அப்ப அது அதுவு ஒரு சுவையா இருக்கு உங்ளுக்கு சாப்ட
ஓஓ சேரிங்க இல்ல இல்ல சரி ஓகேங்க வேற சப்பாத்திக்கு இத வச்சுக்கலாங்ளா
ஆ சப்பாத்திக்கு நீங்க வந்து கேர சப்பாத்திக்கு நீங்க வந்து இந்த வெஜிடபிள்ஸ்லா நீங்க போட்டீங்னா ரொம்ப உங்ளுக்கு ஹெல்தியா இருக்கு இதுக்கு வந்து கேரட் பீன்ஸ் பச்ச பட்டாணி அதோட நீங்க வந்துட்டுந்த பச்ச பட்டாணி பிளஸ்
ஓகே ஓகே சகோதரி மீண்டும் சந்திக்லாம் ஓட பேஸ்னது தான் சந்தோஷமா இருக்கு நன்றி